ஹலோ
ம் சார் நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கேங்க ஃபேம்லி எல்லாரு ஆ வீட்ல எல்லா நல்லாருக்காங்க ஒங்க ஃபேம்லில எல்லாரு நல்லாருக்காங்ளா
ஓ எல்லாரு நல்லாருக்காங்க ம் பசங்ளா தூங்குறாங்ளா
ஆ தூங்கு
ம் ஹும் சேர் சேரிங்க லஞ்சு இது ம்
லாஸ்ட்டு வீக்கு இங்க ஹில் ஸ்டேஷன் போய்ருந்தேங்க
அப்டிங்ளா சேரிங்க ம்
ஹில் ஸ்டேஷன்ல ஃபுல்லா ரெண்டு கார்ல போய்ருந்தேங்க
செரிங்க
ம் ஹில் ஸ்டேஷன்ல அங்க ஒரு ஃபேமிலி எங்க ரிலே ஷங்க ஒருத்தோங்க இருக்காங் அதாங்க அடுத்தடவ போலாங்க
ஆ ஹா போய்ட்டு வந்துட்டு எங்கிட்ட சொல்றீங்கங் இன்ஃபமேஷன் ஏங்க போய்ட்டு வந்துட்டு இன்ஃபமேஷன் சொல்றீங்க
ஒரு இது டக்குன்னு ப்ளான் பண்ணி போய்ட்டேங்க
ம் ஹும் சேரிங்க சேரிங்க
ஃபுல்லாதாங்க ஹில் ஸ்டேஷன் கீழதா எ போறக்கு முன்னாடி தா கொஞ்சோ கிளைமேட் ஒரு மாரி இருந்துதுங்க அப்றோ மேல போக போக ஒரு மாரி காதெல்லா அடைக்கிற மாரி இருந்து ஃபீலிங்கு
ஓ சேர் சே அப்டிதா இருக்குங்ளா சிப் ஹில்ஸ்டேஷன் இல்லைங்களா பனீங்ளா
இல்ல பனி வந்து நாங்க போம்போது இல்லைங்க கொஞ்சோ நேரோ கழி ச்சு எல்லா சாப்புட்டு வெளிய வந்து நிக்கிறோங்க ரிலாக்ஸ் பண்ற மாரி நின்ட்ருக்கோ அப்ப வந்து கரெக்டா மழ பேஞ்சு நல்லா கிளைமேட் நல்லா சில்லுன்னு ஆய்டுச்சு
சே ஆ சேர் சேரி ஆமா போன வாரோலா ரொம்ப வெயிலுலங்க நம்ம ஊர்ல இங்கெல்லா வந்து ரொம்ப வெயில் ஜாஸ்திங்க ஆ
ஃபேமிலியோட ஹில் ஸ்டேஷன் போய் ஜாலியா ஒரு நாள் எஞ்சுட்ட சுத்திட் வருனுங்க
ஆமாமாங்க ம் பரவால்ல
ஏற்கனவே ஒர்க் ப்ரெஷர்ல அங்க போயாவது ரிலாக்ஸ் பண்ணி மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்ட
ஆமாங்க ம் சாப்பாடுல்லா செஞ்சு எடுத்துட்டு போய்ட்டீங்ளா
இல்லிங்க அதாங்க எங்களுக்கு அங்க ஒரு ரிலேஷன் இருக்குங்காட்டி அவுங்க செஞ்சுட்டாங்க
ஆஹா சேரி சேரிங்க இது ரொம்ப நல்ல விஷயங்க அதாது ஹில் ஸ்டேஷன் போறதே பெருசு அங்க ஒருத்தங்க இருந்துட்டாங்கன் வய்ங்க ரிலேஷன் இருந்துட்டாங்கனா அப்றோ அவுங்களோட வீட்ல இருந்துக்கலாங்களாச்சு போய் ஸ்டே பண்ணீங்ளா வந்டீங்ளா
ஸ்டே பண்லங்க வேற ஒரு ப இது இருந்து வேல இருந்துங்காட்டி அப்டியே வ காலைல போயிட்டு நைட்டு வந்ட்டங்க
ஓ சேர் சேரிங்க என்ன ஸ்பெஷல் அவுங்க ஊர்ல
அவுங்க ஊர்ல வந்து ஆறு பக்கத்துலயே இருக்குங்க
ம் ஹும் செரி செரிங்க
அந்த ஆத்துலலா வெளாண்ட்டு இங்க எல்லாரு வெளாண்ட்டு இல்லிங்க ஸ்விம்மிங்லா வராது
ஆ அப்றோ என்ன தைரியத்துல ஆத்துலலா எறங்குவீங்ளா
இல்லிங்க டியூப்புபோட்டு அத அப்டியே எறங்கிக்கிறதுங்க
ஓ டியூப் போட்டோனா நம்மளுக்கு மேலயே மிதந்துக்கலா
ஆமாங்க அங்க போயிட்டு தூண்டில் அப்பற அந்த அ துண்டு அதெல்லா வச்சு மீன் எல்லா புடிச்சு போட்டு வந்தங்க
ம் ஹு ம் ஓ நீங்க கொண்டு வந்துட்டீங்களா அந்த மீன்னெல்லா
ஆ நீங்க வேறங்க அத எடுத்துட்டு வந்து ஒரு ரெண்டே நாள்ல செத்து போச்சுங்க
ஓ செரி செரி செரிங்க நா வந்து சாப்பற மீன் கொண்டு வந்தீங்கன் நெனைச்சிட்ட பெரிய பெரிய மீனா புடிச்சிட்டு வந்தீங்கன்னு நெனைச்சிட்ட
இல் பெரிய பெரிய மீன்லா கைக்கு மாட்டாதுங்க சின்ன சின்னது ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சுதா மாட் உட்டோம் அதையு எடுத்துட்டு வந்து வச்சோ அதுன்னானா ரெண்டு நாள்ல செத்து போச்சு ங்க அப்பறதா ஆன்லைன்ல அத பத்தி படிக்குபோதுதா தெரிஞ்சது அது வந்து இது அந்த தண்ணி அத விட்டு வெளிய வந்தோம்னா அது டெம்பரேச்சர் ஜோன் அந்த இதெல்லா தள்ளி வந்தோம்னா செத்ரு அப்டினு
நீங்க இப்போ ஆத்து தண்ணிலிக்குள்ளயே போட்டுட்டு தான எடுத்துட்டு வந்திருப்பீங்க இப்ப நம்ம தண்ணிய மாத்து போது செ த்துருச்சுங்ளா
ஆமாங்க
உ ஹும் ஆத்து தண்ணி வந்து கொஞ்சோ நல்ல தண்ணி மாரிதாருக்கு நம்ம வந்து நீங்களு நல்ல தண்ணில விட்டுருக்கலாமே உப்பு தண்ணில விட்டீங்களா
இல்லிங்க அத அப்டியேதா வச்சிருந்தாங்க ஆனா எதனால எறந்துச்சுன்னு தெரில
உ
ஒருவேள அதோட ஃபேமிலி பிரிஞ்சிருந்தாங்கிட்டே அது இறந்திருக்கனு
அதாங்க வாழ்க்கை முறையே டோட்டலா சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா ஃபுட்டு அந்த ஆத்துக்குள்ள நம்ம போய் சாப்பாடு போடுறது இல்லில்ல அதுவே அங்கிருக்கிற அழுக்கு பாசி எல்லா தான சாப்ட்டு சாப்ட்டு வளருது நம்ம வந்து செயற்கையா நம்ம ஒரு ஃபுட்ட போட்டோம்னு வச்சுக்கோங்க அதுக்கு வந்து ஒரு வளைவு செட் ஆகாம இருந்திருக்கலா
ஆ அப்படியு இருந்திருக்கலாங்க என்னங்க
எப்டி இந்த கடைகள்ல வாங்குற மீன் தானே வச்சிருந்தீங்க அக்வேரியம்ல வாங்குற மீன் எல்லா வளர்த்திட்டு தானே இருந்தீங்க
ஆமாங்க அது வளர்த்துட்டுதா இருந்தோ ஆனா அது பராமரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க
எத்தன மீன் இருந்துச்சுங்க
அ ஃபைட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல ஒரு மூணு மீன் வச்சிருந்தேங்க
உ
அதுக்கப்புறோ கப்பீசு மௌலி அப்படின்னுல்லா வகையில இருக்குங்க அதெல்லா ஒரு இதுல வ வச்சிருந்த ஒரு ஐம்பது அறுபது மீன் வச்சிருந்தேங்க
ஐம்பது அறுபது மீன் இருந்ததுங்களா ஓஹோஹோ அப்ப வந்துங்க நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா அத வந்து கொஞ்சோ செப்பரேட் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறே எல்லா ஒரே பாக்ஸ்ல வச்சிருந்தீங்களா
ஆமாங்க மௌலி கப்பிஸ் எல்லா ஒரே கண்டெய்னர்ல வச்சிருந்தேங்க
அப்புறோ ரெண்டு இதா நீங்க பிரிச்சிருந்தங்கன்னு வைங்கள அது கொஞ்சோ இட சௌரியோ இருந்திருக்கும்ன்னு நினைக்கிறே
ஆமாங்க அது தெரியாம தப்பு பண்ணிட்டே
ஆமாங்க இல்ல ஆக்சிஜன் பத்தாம போய இருக்கும்னு நினைக்கிறே எல்லாமே ஒரே இதுக்குள்ள இருக்குபோது அஹ் அந்த மாரி இருக்கலாம்னு நா நினைக்கிறேங்க சப்போஸ் நீங்க ரெண்டு இதா பிரிச்சு வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சோ அது சௌரியமா அது போயிட்டு வறக்கு நல்லா இருந்துருக்கு ஆக்சிஜன் சப் ப்ளெயின் நல்லா வந்திருக்குங்க மோட்டர் ஏதாவது வச்சிருந்தீங்களா
ஆ மோட்டர்ல ரெண்டு முணு வகையான டைப்ஸ் மோட்டர் வச்சிருக்குங்க ஆனால் அது வந்து யூஸ் பண்றதுக்கு இந்த வகையான மீனுக்கு யூஸ் பண்ண வேண்டா அப்படின்னாங்க
ஆ ஹா உ
பொதுவாவே அந்த கப்பிஸு அப்புறோ அந்த மௌலிய எல்லா வந்து இது தேவையில்லை மோட்டர் தேவையில்லை அப்படின்னு தா சொன்னாங்க
சேரிங் சேரிங்க ஆமா அது தேவையில்லதா ஆனா என்ன தெரியீங்களா பண்றாங்க எங்க வீட்டுக் பக்கத்துல ஒருத்தங்க இந்த தாமர செடில்லா இருக்குல்லா தாமரை அதுக்கு சீடு வெதவிக்கிறாங்க அத போட்டாங்கன்னா அந்த செடி வளர்ந்துருது அது ஃபுல்லாவே ஸ்பரட் ஆய்க்குதுன்னு வச்சுக்கங்களே மீன் வந்து அதுக் அடிலதா இருக்குது நமக்கு டக்குனு பாத்தா செடிங்க தா தெரியு மீன் வந்து பெருசா உள்ளுக் க்லதா இருக்குமா ஆனா அது வந்து அதுக்கு அந்த ஆக்சிஜன் சப்ளை குடுக்குது போல இருக்குங்க
ஆமாங்க இதுலியே வந்து வீட்ல வளக்குறுக் வந்து பிலான்ண்டட் அக்கோரியம் அப்படின்னு ஒரு இது இருக்குங்க
உ
அது எப்படின்னா பிளான்ட் வந்து நம்மோ சேண்டல்லா போட்டு நெட்டிருவங்க அ அதுக்கப்புறோ டேங்க் ரெடி பண்ணிட்டு கொஞ்சோ மெது மெதுவா தண்ணி ஊத்துனாங்க ஒரு ப்ளாஸ்டிக் கவர் கீழ வச்சு மெது மெதுவா தண்ணி ஊத்துனோம்னா அது அப்டியே ஃபில் ஆயிருங்க அத ஒரு ஒன் டே அப்டியே விட்ரனு அப்றோ நெக்ஸ் இதே வந்து ஒரு அதுக்கு தவங்க மீன் இருக்குங்க இப்ப எப்டின்னா அதுல வந்து கப்பீஸ் அந்த மாரிலா போடக் கூடாதுங்க
ம்
அதுக்குனே அந்த பிளான்டேட் அக்வேரியம்க்குனே தனியா மீன் இருக்கு அத வாங்கி விட்டு ஆ விட்டம்னா கொஞ்ச கொஞ்ச நாள்ல வந்து பிளான்டேட் அக்வோரியம் எல்லாமே சூப்பரா இருக்குங்க வீட்டுக்கு அழகா
ஆமாங்க அது வந்து நல்லதுங்களாமா மீனு இந்த பெட்டு இந்த மாரிலா வளத்துறோன்னு வச்சுக்கோங்களே நமக்கு வர்ற ஆபத்த வந்து அது வந்து ஏத்துக்குங்கிற மாரி சொல்றாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிலேஷன்ங்க சொல்றத கேளுங்க அவங்க இருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா வாஸ்து மீனுன்னு சொல்லி அரவணா ஒன்னு வளத்துனாங்க அது சரியான காஸ் ட்லிங்க அந்த மீனு சின்ன குட்டி மீனே வந்து எத்தனையோ ஆயிர் ரூபா குடுத்து வாங்கிருக்காங்க அஞ்சாய்ரூபாயா கூட இருக்கலா அந்த அளவுக்கு வெல ஜாஸ்திங்க அது அரவானான்னு சொல்லிட்டுங்க
ஆமாங்க எனக்கு தெரியு கேள்விப்பட்ருக்கேங்க
வாஸ்து மீனு அது வந்து என்னாகுன்னா நல்லா வளந்துகிட் டே போகு அவங்க சின்ன ஒரு பாட்டல்லதா வச்சிருந்தாங்கன்னு வைங்க ஃபர்ஸ்ட்டு ஆனா அதுக்கு ஃபுட் டே வந்து மத்த குட்டி குட்டி நீங்க சொல்றீங்கல்ல இந்த கப்பீஸு அந்த மாரி அந்த மாரி மீனுகள போட்டுதா அது சாப்புட்டே வளரு
ஆமாங்க நா கூட இதுல்ல பாத்துருக்கே ஆன்லைன்ல வீடியோஸ்ல்லா வருங்க பா்த்துருக்கே
மீனுக்கு ஃபுட்டே மீனு தா அந்த மாரி மீனு அப்றோ வேற ஏதோ நத்த இந்த மாரில்லா இருக்குல்லைங்க அதெல்லா போட்டு வளத்துவாங்க ஆ இன்னொன்னு வந்து அது ரொம்ப பெருசாயிருச்சு ஒரு தொட்டிக்குள்ள விட்ற மாரி ரொம்ப பெரிய லெவல்ல லென்த் ஆயிர்ச்சு அப்றோ தொட்டுக்குள்ள வச்சுல்லா வளத்துனாங்க ஒரு நாள் இவங்க வெளில போயிருக்குறாங்க கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருச்சுங்க புரிஞ்சுதுங்களா இவங்க ஃபேமிலி டோட்டலா எல்லாருமே போயிருக்காங்க அப்டியே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க மீன் வந்து உள்ள அப்டியே துடிக்குதுங்களாமா வீட் ல இருந்தவங்க மத்தவங்கல்லா பாத்துருக்குறாங்க மீன் வந்து துடிச்சுக்கிட்டே இருக்குதுங்களாமா தண்ணிக்குள்ள இப்டியு அப்டியு அலமோதுங்களாமா ஆ பாத்தா அப்றோ இந்த மாரி நியூஸ் வருதுங்க இந்த மாரி ஆக்சிடென்ட் ஆயிருச்சி அப்டின்னு அப்பறோ அவங்கள அட்மிட் பண்ணி அவங்கள ரெடி பண்ணி எல்லா இது பண்றதுக்குள்ள இந்த மீன் இங்க செத்துருச்சுங்க
ஓ அது பொதுவாதா ஆமாங்கம்மா பொதுவாவே அரவணா அந்த மீன் வந்து ஆ ரேட் டு அதிகமா இருக்குங்க ஆனா அத வந்து எல்லாருமே வளக்குறக்கு டிமாண்ட் கொஞ்சோ இருக்கு
இப்போ அந்த அளவுக்கு வளந்த மீன் வந்து வித்திருந்தாங்கன்னு வச்சுக்குங்க ஒரு லட்ச ருவாய்க்கு போயிருக்குமாமா
ஆமாங்க அது அந்த அரவணா மீன் வந்து கொஞ்சோ ரேட் அதிகமாதா போகுங்க
ம் அத விட பாதுகாப்பா அவ்ளவு வருஷமா வளத்தி இப்ப அவங்களுக் ஒண்ணுன்னா உயிரையே குடுத்துருச்சு பாருங்களே ஏன்னா மீனுக்கு ஒரு தொட்டிக்குள்ள இருக்குறதுக்கு எப்டி தெரியு இவங்களுக்கு இந்த மாரி ஆபத்து வருதுன்னு
ஆமாங்க இந்த அந்த மீன் வந்து எவ்ளோ குட்டியான டேங்க்ல போட்டம்னா கம்மியா வளருங்க அதிகமான பெரிய பெரிய எவ்வளோக்கெவளோ பெருசு போடுறமோ அவ்வளோக்கவள வளருங்க
ஆமாங்க
அதுக்கு ஏக்சுவா சீ சிக்கன் அந்த மாரி நான்வெஜ் தா போட்டு வளப்பாங்க அதுதா அது சாப்புடுங்க வேற எது சாப்டாது
ஆமா தனிக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தனியா ஒரு மீன் தொட்டியே பக்கத்துல வச்சு வளத்துனாங்க கடைசில பாத்தா அந்தம் மீனல்லா தூக்கி தூக்கி இதுக்கு போறக்கொசரமே வளத்தனாங்கனு வைங்கள
ம்
மத்த மீனல்லா இருக்கு இல்லங்களா இந்த மாரி நத்தை அந்த மாரி லா இருக்கு இல்லங்க
ஆமாங்க
தன்னிக்குள்ள எல்லா இருக்கும்ல அதல்லா வந்து இந்த பக்க வளத்துனாங்க அ பாக்குறது நல்லாதா இருக்கு ஆனா இது எதுக்கு வளத்தறங்கன் பாத்தீங்கன்னா இந்த பெரிய மீனுக் ஃபுட்டு போடுறதுக்காகவே அத வளத்துறாங்க பக்கத்துல அவுருக்கு ஸ்டார்ட்டிங்கல இருந்தே மீனுன்னா ரொம்ப உயிருங்க மீனு இல்லாம வ ஒரு நாள் கூட மீன் தொட்டி மீன் இல்லாம அவுங்கள்
ஓ நீங்க ஏதோ மீன் வளக்குறீங்கன்னு சொல்லிருந்தீங்க
நாங்களு இந்த மாரி கடைல இந்த அக்வாரியம்ல வாங்கின தா வச்சிருந்தங்க ஒரு பெரிய ஒரு ப்ளாஸ்டிக் டஃப்புல வச்சிருந்தா இவனுங்க படிக்கிறங்கிற பேர்ல அத கவனிக்கிறதே இல்லிங்க
ஓ
அப்பற அது எங்கனால பாக்க முடியறதுல்ல சும்மாவாச்சு இருந்துட்டே இருந்தது இப்ப மேல் வீட்ல தா நா சொ சொன்ன இல்லங்களா தாமரப் பூல வச்சு வளர்த்துனாங்கனு அவங்களுக்கே அந்தமிச் சம் இருந்ததல்ல குடுத்துட்டோங்க நீங்க அதுக்குள்ளல்லார போட்டுவச்சுகங்க அப்டின்னு சொல்லி குடுத்துட்டோ அவங்களே இத பாத்துக்கிட்டாங்க
அது மீன் கொஞ்சோ பராமரிக்கிறது கொஞ்சோ கஷ்டங்க ஒரு வாரத்துக்கு ஒருக்கா தண்ணி மாத்தறது அதல்லா கொஞ்சோ கஷ்டமா இருக்குங்
ம்
எங்க வீட்லயே அந்த மீனல்லா வளத்து தண்ணி மாத்த முடியாம சாப்பாடு போட முடியாமா தா இதாச்சுங்க
ஓ சேரி சேரி சேரி சேரிங்க சேரி வே வொர்க் இருந்தச்சுனா பாருங்க நம்ம மீன பத்தி பேசி சேரிங்கனா ம் சேரிங்க ஆ இன்னொரு நாள் கூப்புறங்க ம்
ஓகேங்
ஓகே